ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க
கம் நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சாப்பிட்டீங்களா காலையில
இன்னு இல்லைங்க சமைக்க ப்ப டீ யே குடிச்
ஆஹ் செரிங்க தொழி
நீங்க சாப்டாச்சா
இன்னு இல்ல தோழி இனிமேதா சாப்பிடணு டிபன் இனிமேதா செய்யணு செஞ்சுட்டு காலையில தோசை தா ஊத்த போறே தோசை ஊத்திட்டு சட்னி காரச் சட்னியே பூண்டு சட்னி இருக்குல்ல பூண்டு வரமிளகா உப்பு ச்ச அரைச்சிட்டு நல்லெண்ணய ஊத்தி தாளிச்சு கருவேப்பிலையெல்லா போட்டு சுல்லுன்னு அப்டி தொட்டு சாப்ட்டாதா தொழி புடிக்குது
செரி செரி தோச ண்றோ
த
தோச சுட்டாச்சா இனிதா சுடன்மா
சுடணு இனிமேதா எட்டு மணிதானே ஆவுது பதா கொஞ்ச நேர முன்னாடி உம் காபி குடுத் சே செரி இனிமே குட வேண்டியதா மத்யான என்ன சமைக்க க்கலான்டிருக்கீங்க தொழி
மத்யான இனிதா மு டி பண்ணணு மீனு வாங்கணு
உம் உம் நாங்க நேத் து நான்வெஜ்ஜூ செஞ்சதுனால இன்னைக்கு வந்து அத செய்யல இந்த இது ஊற வச் சிருக்கே என்னது மொச்சை வெள்ள மொச்சே ஊற வச்சிருக்கே அத போட்டுதா புளிக்கொழம்பு வைக் கலாமான்னு பாக்குறே தோழி
சேரி அது எப்டி வைப்பீங்க அந்த புளிக்கொழம்பு
ம் மொச்சைய வந்து வேக வச்சுக் வே வச்சிப்பே ஒரு ரெண்டு விசில் விட்டு அப்பறோ புளிய ஊற வச்சு வச்சிருவே தேங்கா ஒரு ரெண்டுச் சில்லு அரச்சு வச்சிருவே இதெல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காய தக்காளிய அரிஞ்சு வச்சிக்கணு பூண்டு கொஞ்சோ வச்சுகுவேன் அப்பறோ காயெல்லா அரிஞ்சு வச்சுக்குவே அதுக்கு என்ன காய்ன்னா முருங்கக்கா கத்திரிக்கா இந்த மாரி எதோ ஒரு காயங்கள அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்றோ எண்ணெ ஊத்தி இதில கொஞ்சோ நல்லெண்ணெய்ல செஞ்சா கொஞ்சோ நல்லாருக்கு எண்ணெயை ஊத்தி கடுகு வெந்தயம் சோம்பு ஜீரக இத்தனையு போடுவே போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே ம் ம் பெருங்காய வேணா அதுல கொஞ்சோ போட்டுக்கற இல்லன்னா ஒ கறி வடவோ த ஒருத்தங்க தாளிப்பாங்க அது கூட போட்டுக்குலா போட்டு இந்த வெங்காயோ தக்காளியெல்லா நல்லா வதக்கி நல்ல கிரேவிப்பத வரணு ஒரு கொழம்புனாவே அந்த கிரேவிப்பத வந்தோன்னேதா செஞ்சாதா ருசியே அதுக்கு வந்ததுக்கப்பறோ அந்த ம் இதுருக்குல மசாலா ஐ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூளு கொழம்புதூளுன்றதால அதையு போட்டு நல்லா வதக்கிவுட்டு அதுக்கப்றோ இந்த காய அள்ளி வச்சு அந்த மொச்ச கொட் டய அதயு போட்டு எல்லாருவு தண்ணிய உத் தி வேக வச்சிருவே காய்லா கொஞ்சோ வெந்ததுக்கப்பறோ புளிய ஊத்தறது புளிய ஊத்துன்னோனே ரெண்டு நிம்சோ கொதிச்சோனே தேங்காய ஊத்தி அப்டியே கொஞ்சோ ஒரு அது ஒரு ரெண்டு நிம்சோ தா ஒரு அஞ்சு நிம்சோனே வெச்சிக்கோங்களே ஆ அப்டியே வச்சுட்டு ஆஃப் பண்ணிருவே அவளோதா அதுக்கு கீர முருங்க கீர எடுத்து வச்சிருக்கே அத உருவணு
துவரத்துக்கா சேர் சேர்
அது தேங்கா போட்டு முருங்கக் க்ரய அது தொட்டுக்குட்டு சாப்ட வேண்டியதா மதியான ஒரு நாளக்கி ஆ க இது சாப்புட்றோ நான்வெஜ்ஜி ஒரு நாளக்கி இது மாரி ம் ஆமாந்தோழி நாளைக்கு தா ஸ் தாம்பார் வெச்சுக்கலா
சேரி நானு அப்டியே இந்த வாரத் த்துல ஆற் நாள்மே நான்வெச்சு ஒர் நாள் மட்டும் எப்டியே
அதன் பலக்கப்படுத்திட்டா து உட முடியாது இப்ப என் பிள் ளைங்களாம் அப்டிதான் கேட்பாங்க நான்வெஜ் தான் கேப்பாங்க இது செஞ்சாவே சாப்பாடு அப்டியேருக்கும்
நேத்திக்கு என்ன சாப்பாடச்சீங்க
நேத்து வந்து மட்டன் ந்த எலும்புருக் ங்ளா நல்லி எலும்பு அதல வந்து சும்மா கொஞ்சமா கொலம்பு வச்சன் அந்த ஈரல் கரி எல்லாம் வந் து சுக்காவா வறுவல் பண்ணேன் நேத்து
சேர் செ
எல்லான் விரும்பி சாப்ட்டாங் நல்லாருந்துச்சு அப்டின்டு நேத்து பொழுது அப்படி போயிருச்சு உஹம் நீங்க என்ன செய்யலாம் இருக்கீங்க நேத்து என்ன பண்ணீங்க உம் ஆ பரவால்ல தான் அது பழக்கிட்டா தொல்லல தோழி இந்த வெஜிடேரியன் அது இதுன்னு செய்றதுக்கு இது பரவாலன்றே கோழி அழகா ஒரு கிரேவி மாதிரி வச்சு விட்டோம்னா பிரச்சனையே இல்ல செ ஆஹ் ஆமா இது ஒண்ணு ஒன்னா இது செய்யறதுதான் அதா இருக்கு
இப்ப நான்வெஜ் எல்லாம் ஈஸியா இருக்கு செய்றதுக்கு
நான் சா ப்டாத ஆளு தோழி அதனால தான் பிரச்சன இது மட்டன் சொல்றன்ல சு க்கா அதுதான் சாப்றேன் சாப்பற ஆள ந்தா டெய்லி ஒண்ணு வச்சுட்டுருவேன் மத்தவங்களுக்கு வைப்பே இப்ப சி சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குல்ல அத மாரி இந்த ம் பருப்பு டால் மாரி வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு விட்டுறது ஒரு நாளைக்கு இலலன்னா ரசம் வச்சு அத வச்சுடுறது ஏதோ ஒண்ணு
உம் வயர் நெறஞ்சா போதும்.
உம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்களா
இல்ல இல்ல ஆமா ஆமா ஒரு வயசு தா
அத சரி சரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்புறமே வந்து உம் அப்புறம் மே இவங்கள கவனிக்க தான் நம்ம வாழ்க்கை முழுசா மார்க் பண்ணிக்கணும் நாங்களாம் வந்து காலேஜ் ல்லாம் முடிச் சி எங்க பிள்ளைங்கல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க தோழி
அதனால கொஞ்சம் பெரிய பசங்க தானா பரவாயில்ல
ஆமா ஆமா வேலைக்கு பேயிட்டாங்க அதனால எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்
ஸ்கூல் போகபோம்பா தா இனி இருக்கு
உம் ம் ஆமா
காலையையில் எந்திரிக்கணும் சமையல் பா க்கணும் சமையலுக்கு கட்டி கொடுத்து விடணும்
கால சாப்பாடு மதியான சாப்பாடு எல்லாம் செஞ்சு ரெடியா இருக்கணும் அவுங்க இப்ப யும் இது ஓட்டு போற பள்ளி சீருடை முதக்கொண்டு புக்குக்கு அட்ட போட்டு தர வரைக்கும் எல்லாம் நம்மதான் கம்ப்ளீட்டா பண்ணி ஆகணும் திருப்பி சாயந்தரா வருவாங்களேன்னு ஏதாவது செஞ்சு வைக்கணும் என்ன நைட்டு வீட்டு பாடம் எல்லாம் முடிச்சடே பசி எடுக்கும் உடனே செய்யணும் சொல்லித்தரணும் நெறைய நம்மளுக்கு இது இருக்கு உம் இதுல அவுங்க வீட்டுக்காரவங்க கவனிக்கிறது போறது அது எல்லாம் இருக்கும்
இப்ப என்ன ரெஸ்ட் எடுக்க
ஆமா
இப்பதான் வந்து கண்ணும் கருத்துமா இருக்கணும் ஏனா அத எடுத்து வாயில போட்டுறவாங்க இத எடுத்து
ஆமா ஆமா அது கொஞ்சம் கவனமாதான் பா உம் உம் சப்பாத்தி வந்து செஞ்சா கொண்டகல்ல போட்டு எப்டி செய்வீங்க நீங்கல்லாம்
கொண்டைக்கடல நைட்டு ஊற போட்டுட்டு அது அதுக்கப்புறம் கொஞ்சோ கரி மாரிதா செய்யது கொண்ட கடல கரி
உம் உம் ம்
தக்காளி பச்சமொளக எல்லாம் அறிந்து வெட்டி வெச்சுட்டு அப்போ குக்கர்ல கொஞ்சோ இதெல்லா போட் டு வசி எடுத்துது கொன கார வசன சொல்லல்ல அதையும் போட்டு நல்லா வாசோ டிப் ட்டு உள்ளி நல்லா உலுவி கொஞ்சோ சேக்கறோ வசோ கொஞ்சோ கொஞ்சோ உப்பு போடனு
ஊம்
எடுத்து அப்பறோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட் போட்டு அப்புறோ கொண்டகடலையும் போட் டு லிருந்து கொண்ட கடல நல்லா ஊறி இருக்க அத போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சப் பொடி மிளகா பொடி
உம்
பெருஞ்சீரக பொடி மல்லிப்பொடி நல்ல மிளகாபொடி தேவைனா இன்னு கொஞ்சோ பொடி உடனே ஜீரணமாகுதா
அந்த கொண்டகள் யே ஒரு அஞ்சாரு எடுத்து இந்த தேங்கால்லா அரைக்கும்போது அதையு சேர்த்து அரைச்சிடறாங்க ஆஹ்
சச்சு ஊத்துவாங்க
தேங்கா ஊத்தாதவங்க என்ன பண்றாங்க இந்த கொண்டைக்கல்லய நல்லா இது பண்ணி அத ஊத்திர்றாங்க திக்கா வர்றதுக்கு உஹம் ஒவ்வொரு விதமா இருக்குது அது நாங்களு அது மாரிதா செய்வோ அந்த ஒரு நேரோ தேங்கா அந்த நேரத்துல தீந்துருச் சு இல்லைன்னா என்ன பண்ணிறது கொண்டக்கல்லய அரச்சு ஊத்திர்றது இருக்கும்போது தேங்காவு ஒரு அரச்சிலு வெச்சு இந்த ஒரு சின்ன வெங்காய பூண்டு ப்ப முந்திரின்னு ஒரு எடத்
கொண்டகடலயோட அந்த புளி கடல அரச்சு ச்சு எல்லாரு ஊத்துவோ
ஆமா, ஆமாமா இது பன்னீர் செய்வீங்களா
இல்ல இல்ல ஒரே ஒருக்கா நா செய்ததுல்ல ஒருத்தவங்க செய்து தந்துருகாங்க
ஊம் நானு செய்யல என் பொண்ணுதா செஞ்சு கொடுத்தாங்க நல்லா இருந்தது பால வாங்கி ஆ ஆமா ஆமா பால வாங்கி அத இது வினிகர ஊத்தி எடுத்து நல்லா பெசஞ்சு இது பண்ணி வச்
நா அப்டி செய்ல கடையில வந்து ரெடிமேடு அட்டைய வாங்கி பட்டர் அத வாங்கி அப்படி செய்தது
அதா இந்த பொண்ணு இப்படித்தா செஞ்சாங்க நல்லா இது பண்ணி ஞ்சாங்க அது சப்பாத்திக்கு இந்த நாண் இருக்குது திங்லா அத செஞ்சு அது ருந்தாங்க நாங்க தொட்டுக்கிட்டோ அது
சப்பாத்திக்கு நாங்க ஆ வந்து கூடுதலா கொண்டக்கடலக்களி செய்யமாட்டோ இந்த ட்ல ரெண்டு முட்டைய அவிக்க போட்டு அப்டி
அதா அதா காளான்லா அப்டி தா கொஞ்சம் எடுத்துக்கிறது அதா ஓ இதெல்லா ஒடம்புக் கொஞ் சோ நல்லது காளான் பன்னீரு இது மாரி அப்பறோ இந்த ஸ் சோயா இருக்கு தீங்களா அத வந்து ஊற வச்சு ஊற வச்சு நாங்க என்ன பண்ணுவோ மிக்சியில அரச்சிக்கிறது அரச்சிட்டு அதுல வெங்காயோ அ கருவ பில்ல கொத்தமல்லி ம் ம் ஏன்னா அதுல வந்து இந்த பொடிசா ஏதாவ்து கீர எதா போட்டு திவா இல்ல தி கேரட் ஏதோ ஒண்ணு அதென்னா பண்ணு தட்டி தட்டி இந்த இப்பதா இந்த ஒரு இது வந்திருக்குல்ல எண்ண ஊத்தாம அதுல வச்சு எடுத்து சாப்பறது இல்லன்னா கட்லெட் மாரி எண்ணெல அப்டியே தோச தவால வச்சு அத வந்து ம் கட்லெட் பதத்துக்கு வச்சு வச்சு அந்த சோயாவ சாப் றது உருண் உருண்டையாயே தட்டையாட்டோ தட்டி அதுல வச்சு அப்டியே சாப்டுவோ அது நல்லா இருக்கு
சேரி தோழி ஒங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகி புரிஞ்ச்சு தோழி
ம்
உங்கள்ட பேசுனது ரொம்ப மகிழ்
மகிழ்ச்சி மகிழ்ச்சி தோழி சந்திப்போம் ஆஹ் நன்றி